ஹலோ ஆ என்ன மா பண்றீங்க
ஆமாக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா உடம்புலா நல்லா இருக்கா
ஆ நல்லா இருக்க மா பரவாயில்லமா நல்லாவே நல்லா இருக்கு
ம் அக்கா இது எனக்கு நல்லா இருக்கு கா எனக்கு நல்லா இருக்கு இங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்து கேரளா எவ்ளோ தூரம் கா
கேரளாவா மூணார்ல வந்து ட்டு உங்களுக்கு வந்துட்டு
ஆ
நீங்க பொள்ளாச்சி உடுமல பொள்ளாச்சி உடுமல வழியா போனீங்கன்னா
ஆ
ஒன் ஹர்ல போய்ரலாம்
ம்
இங்கிருந்து நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து போனீங்கன்னா ஒன் அண்ட் ஹாப் பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நன்ட் ஆஃப் பாஸ் ஆகும் ஒன்னார் ஒன்அண்ட் ஹார்ஸ் பாஸ் ஆகும் அவ்ளோதான் ரொம்பல்லா இல்ல கம்மி தான்
அதான் கை கேப்பேன் ஏனா வந்து ம்
நல்லா இருக்கும் ஏம்மா திடீர்னு
இல்லக்கா ஒரு பிளான் பண்ண வந்து டூர் போலாம்னு ஒரு ஐடியா இருக்கு செல பேர் வந்து செல பேர் கேர்ளா முக்கம்போர் கேர்ளா எதோ வயநாடு அது மாரி போலான்னாங்க செல பேர் பேங்ளூர் போலாங்க ஹலோ
ஆ
பேங்ளூர் போலா அப் பேங்ளூர் மைசூர் பேலஸ் அப்டின்னாங்க அதா எப்டி பண்றதுனு யோச்சிட்டு இருக்கோ அதான் எப்டி போகலா நீங்க நீ கோயம்புத்தூர் தான அதனால பக்கம் தான அதா கேட்ட
ஓ சேரி சேரி சேரி கரெக்ட்தா கரெக்ட்தா அதெல்லா ப க்கம்ந்தா போலாந்தா
மா
அதுதா இந்த சைடு வந்துட்டு அதுதா மூணாறு மலமுளா இருக்கு
ம்
இந்த சைடு வந்துட்டு அதுனா ஊட்டி குன்னூர் அ கொடைக்கானல்
ம் இருக்கு அதுனா இல்லாட்டி ஊட்டி இல்லனா ஊட்டி குன்னூ அதா ஊட்டி குன்னூர் கொடைக்கானல் போலான்னு சொல்றாங்கங்க அனா எப்டி பண்லாம் எப்டி எப்டி போலாங்கததான் யோஸ்
யோசிட்டு இருக்கீங்களா அதுதான் உங்களுக்கு வந்துட்டு கோயமுத்தூர்ல இருந்து பார்த்தா ஊட்டி குன்னூர் கோத்தகிரி இல்ல கோத்தகிரின்னு சொல்றது பதில்லா தான் கொடைக்கானல்ன்ட்ட கோத்தகிரி டாப் சிலிப் இதெல்லாம் தான் பக்கோ
ம்
இந்த சைடு வந்துட்டு கேரளா பக்கம்
ம் ம்
சொன்ன மாரி வயநாடு மூணாறு மலம்மூலா கொச்சினு அ இது கேரளா பீச்சு அதெல்லா வந்துட்டு இந்த சைடு பக்கோ நீங்க கோயமுத்தூரு சைடு போ ணூன் நெனச்சீங்கனா இந்த ரெண்டு இது போலா கிளைமேட்டு சூப்பரா இருக்கு
ம்
மத்தபடி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எல்லாமேதா ஆஃப் டபுளாருக்கு நல்லாருக்கு அ சுத்தி பாக்குறதுக்கு நெறயாவு இருக்கு அதே மாரி அனிமல்ஸு நீங்க நெறய பாக்லா நெறயா அனிமல்ஸ் அதுவு நீங்க நைட் டைம் போனீங்கனா இன்னுமே நல்லாவே பாக்கலா
ம்ம்
நல்லபடியா இது பண்ணலா நெறய விஷய நீங்க இது பண்ணிக்கலா
ம் ம்
அ அது அது என்னது ஆ அது தா அவுங்களுக்கு வந்துட்டு ஃபுட்டோ ஃபுட் இதுவுமே வந்துட்டு நல்லா என்ன சொல்றது அவ்ளோ மோசமாலா இருக் க்காது அது நல்லா இது பண்ணிக்லா மத்தபடி நமக்கு அந்த கொடைக்கானல் மத்த அந்த திருச்சி சைடு உள்ளது மத்தபடில்லா நமக்கு எது எனக்கு பெருசா தெரியாது தஞ்சாவூர் அத் தெல்லா இந்த சைடு உள்ளது தெ அத இது ரெண்டுமே வந்துட்டு நல்ல ஒரு பெஸ்ட்டான பிளேஸ்ன் சொல்லலா நம்மச் பாக்கறதுக்கு நல்லா இதுவா இருக்கு ஆ சொல்லுங்க
ஆனே கேட்டோ பஸ்ஸுல எல்லாரு கேட்டோ சொன்னா அதா நீங்க இருக்கீங்கன்னு கேட்ட ஓ அப்ப வந்து கேரளாவு போலா கேர்ளா கேரளா சைடு போலா இல்ல ஊட்டி கொடைக்கானல் குன்னூரு அப்பிடி போலான் சொல்றீங்க
ம் ஆமா
நநா போக இப்பந்து இ பாஸ் கேக்குறாங்களாகா கேரளா போ கேரளாக்கு போக
வந்து இப்ப நீங்க சம்மர் சீசனா இருக்குல்ல ஆனா இப்ப ஸ்கூல் ஆரம்பிக்க போறாங்க அதனால வந்துட்டு இப்போ உங்களுக்கு கூட்ட கொறஞ்சிடு ஆனா வந்துட்டு கேப்பாங்க அப்டின்னா எப்பமே கேக்க மாட் டாங்க இந்த டைம்ல கேப்பாங்க இது ஆ ரொம்ப டூரிஸ்ட் டைம்ல ரொம்ப வந்துட்டு என்ன சொல்றது ரொம்ப மக்கள் கூட்டமா இருக்கு இதா இருக்கு ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்க மாரி இருக்கு போது வந்துட்டு இ பாஸ் வந்துட்டு அப்பதான் கொண்டு வருவாங்க அவங்களுக்கு கூட்ட நார்மலா இருக்கு ஆ சொல்லுங்க
இல்ல இல்ல முன்னாடி வந்து நாங்க பசங்களோட கேரளா கேரளா போலான் ஐடியால இருந்தோ அப்ப வந்து கொஞ்சோ ரொம்ப ரைன்ஃபாலா இருக்கு அப்பதா வந்து அந்த நிலச்சரிவுதான ஃபுல்லா இங்க
ஆ ஆமா
லாண்ட்ஸ்லைடுச்சுல அதனால இப்டி வானான் சொல்லிட்டு ஊட்டி போனோ ஊட்டி போம்போது போறதுக்கு முன்னாடி இ பாஸ் எடுக்கணுன்ட்டாங்க
ஆ செரி செரி அப்போ வந்து கொரோனா டைமோ
அத் தெர்ல இ பாஸ் வந்து ஊட்டிக்கு போறதுக்கு இ பாஸ் எடு எடுத்து ட்டாங்க அதனால வந்து எ ஓக்கே நம்ம வந்து அதுக்கப்பறோ நாங்க ஈ பாச எடுத்துட்டு போனோ அங்கேயே இ பாஸ் அ ப்ளை அங்கேய சொன்னாங்க அத அப்ளை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமு நாங்க இது பண்ணோ ஹில்ஸ் ஏற்னோ ஊட்டி ஹில்ஸ்சு அது அதனாலதா கேட்டே அந்த மாரி அங்கயு வந்தாங் ஹலோ கேக்குதாக்கா
என்னமா என்னமா ஆ கேக்குது கேக்குது சரி சரி இல்ல கேப்பாங்க தா ஆனா வந்துட்டு அது இது சூழ்நிலைய பொறுத்து அந்த கூட்டோ நெரிசல் இ இது தகுந்த மாதிரி கேப்பாங்க ஆனா நீங்க வந்துட்டு கேரளா சைடு போனா ரொம்ப கேர்ஃபுல்லா போனு ரொம்ப வந்துட்டு யோசிச்சு போனு ஏன்னா வந்துட்டு எ எல்லா லைசன்ஸ் மே இருக்கணு இது லைச எல்லா ப்ரூஃப் மே வச்சிருக்கணு லைசன்ஸ்ல இருந்து இன்சூரன்ஸ்ல இந்து எல்லா ப்ரூஃப்மே கரெக்ட்டா வச்சிருக்கணு ஏன்னா அது பாட்றங்றதுனால கண்ட எப்ப புடிப்பாங்க எப்ப புடிக்க மாட்டாங்கனே சொல்ல முடியாது அது இல்லாம உங்களுக்கு வந்துட்டு நீங்க கோயம்புத்தூர தாண்டி அந்த பாலக்காடுக்கு இது வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஐ வேஸ்ல வந்துட்டு அந்த கேமராலா இருக் கு ஃப்ரண்ட் கேமராலந்து எந் எல்லா கேமராவுமே இருக்கு கார்லல்லா போற மாரி இருந்துச்சுனா
புரியுதுக்கா
கண்டிப்பா வந்து சீட் பெல்ட்லந்து எல்லாமே வந்துட்டு கரெக்ட்டா போட்ருக்கணு கொஞ்சோ மிஸ் ஆனாலுமே வந்துட்டு புடுச்ட்டாங்கனு வச்சுக்கோங்க கண்டிப்பா வந்துட்டு ஃபைன போட்டு இது பண்ணி வுட்டுருவாங்க ஆம்மா அது வந்துட்டு முடிஞ்ச வரைக்கு கேர் ஃபுலா பாத்துக்கணு
ம் புரியுது புரி
எந்த ஒரு இது இல்லாம நல்லபடியா இதா பாத்துக்கணு அது வந்துட்டு அதுதா சொல்றனே க போறது கேர்ஃபுல்லா போணு வரது கேர்ஃபுல்லா வரணு ஆ ஆமா என்னன்ன ஆக்சிட் நம்மன நம்மோ என்ன கை மீறி நடக்கறது இரு க்கு அது வேற ஆனாலு நம்ம அசால்ட் டுட்னாலயு நடக்கறது நெறைய இருக்குல்ல அதனால பாத்து கவனமா கேர்ஃபுல்லா வந்துட்டு இது பண்ணனு அதுலதா இருக்கு மத்தபடி எந்த நம்மோ எந்த டூரிஸ்ட் பிளேஸ் வேணாலு போயிட்டு வந்தர்லா எந்த எடத்துக்கு வேணாலு சுத்தி பாத்தர்லா கேரளா சைடு போறது மட்டு
கொஞ்சோ பாத்து பண்ணு பாத்து பண்ணு ட்ரெயின் இருக்கா கா கேரளாக் கோயம்த்தூர்லந்து ட்ரெயின் ட்ரெயின் ம்
நெறைய ட்ரெயின் இருக்கு நீங்க நெறைய இது இது என்ன சொல்றது ட ஏன்னா ம் அடிக்கடியு இருக்கு ந நீங்க வந்துட்டு அநேகமா வந்துட்டு அது என்னது கொச்சினிக்கு வயநாடுக்கு கூட ட்ரெயின் இருக்குன் நெனைக்கிறே ஆமா எனக்கு இருக்குங்க்ற மாரிதா ஒரு ஞாபகோ அது எனக் செரியா தெரியில ஆனா வந்துட்டு கொச்சினிருக்கு பாலக்காடுக்குள்ள கூட போய் மாறிக்லா உள்ள கொச்சிக்கு போய் கூட மாறிக்லா அவ இது எ அப்றோ அம் மாத் த நெறைய மெயினான ஸ்டேஷன்ல்லா இருக்கு அங்கெல்லா கூட நீங்க வந்துட்டு ஆ
யா கேட்
அதே மாரி அலப்புலாக்கு கூட ட்ரெயின் இருக் க்குன் நெனைக்கிறே ஆ சொல்லுங்க
போய் வந்து அங்க போய் பைக்கோ கா பைக் ரெண்ட்டெ டுத்து அங்க கடைக்குமா
ஆ அப்படியு பண்ணிக்லா நா கேள்விப்பட்ருக்கே நா இது பண்ணிப்பாங்க அதுவு பண்ணிக்லா இல்ல உங்ளுக்கு இருக்கவே இருக்கு போட்டு
ம்
அந்த படகு மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு அந்த இது நீங்க அந்த ஆற தாண்டி போற மாரி இது பண்ற மாரி தானே இருக்கு அத்னால நெறைய உங்ளுக்கு படகு கூட கடைக்கு சின்ன சின்ன போட்டு படகு கூட கெடைக்கு அப்படி கூட நீங்க வந்துட்டு அந்த மாரி கூட நீங்க சுத்தி பாக்கலா
புரிது புரி
ஆறு கொளோ அந்த மாரி சுத்தி பாக்குறது கூட இது பண்லா நீங்க சொன்ன மாரி பைக்கு கடைக்கிறது கடைக்கு நீங்க பைக் இல்லனா காரு அந்த மாரி கூட ரெண்ட் எடுத்து
ஆ
நீங்க வந்துட்டு வ போயி என்ன ஏதுங்கறத நீங்க எவ்வளோ தூரோ நீங்க போயிட்டு சுத்தி பாக்க முடியுமோ அவ்ளோ தூரோ சுத்தி பாத்துக்லா ஒன்னும் ப்ரெச்சன கெடையாது ம் அ
ம்
ஊட்டிக்குமே கூட நீங்க ஊட்டில போய் கூட வந்துட்டு உங்களுக்கு இது இருக்குன் நெனைக்கிறே
ரெண்டுக்கு கா
ரெண்டுக்கு இருக்குன் நெனைக்கிறே ஆமா நீங்க அங்க இருந்து கூட இப்ப ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள போணு எதாவ்து இதுப்ப வ அது என்னது மிருகங்க பாக்கணு அப்படின் நெனச்சீங்கன்னா கூட போயிட்டு நீங்க பாக்கலா இந்த மாரி இது ரெண்டுக்கு இது பண்ணிக்கலா எனக்கு வந்து ஊட்டி குன்னூர்லாலா கூட வந்துட்டு இது இருக்காங்க ஃப்ரெண்ஸு ஆளுங்கல்லா இருக்காங்க
ம்
அதெல்லா கூட இது பண்ணிக்லா ஒன்னு இது கடையாது
புரிதுகா புரிது
ஆ
ஏன்னா வந்து நானு போறே எங்க பட்ஜெட் கொஞ்சோ மினிமமா இருக்கனால என்னென்ன சாடஸ் இருக்குங்கறத பாத்துட்டு
ஆமா அப்படி இது பண்ண முடியு ஆமா நீங்க ஃபர்ஸ்ட்ட் கிளியர் பண்ணிக்கோங்க எந்த சைடு வந்துட்டு டூர் போகணு எந்த சைடு சுத்தி பாக்கணுங்கறத பஸ்ட் வந்துட்டு மனசுல வந்துட்டு இது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறோ வந்துட்டு பட்ஜெட் போடுங்க உங்க பட்ஜெட்டுக்கு எந்த மா எந்த ஊரு எந்த இடோ வந்துட்டு செட் ஆகுன்னு பாத்துட்டு அதுக்கேத்த மாரி நீங்க வந்துட்டு இடத்த பிக்ஸ் பண்ணி அதுக்கேத்த மாரி நீங்க வந்துட்டு ஆ நீங்க வந்துட்டு இது பண்ணுங்க போட்டுட்டு நீங்க வந்து அநேகமா நீங்க வந்துட்டு இதுல பாத்தீங்கன்னாலே ஆன்லைன்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்துட்டு நெறைய டீடெயஸ் கிடைக்கும்னு நினைக்கிறே நீங்க ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டு ஏ பட்ஜெட் போட்டுட்டு அப்றோ எந்த எந்த ஊருக்கு போறதுங்கறத பாத்துட்டு அதுக்கப்றோஅந்த ஊர்ல வந்துட்டு என்னென்ன பெஃசிலிட்டி இருக்கு என்ன மாதிரி இது இருக்கு நம் உங்க பட்ஜெட்டுக்குள்ள என்னென்ன பார்க்க முடியு எங்க எங்க போக முடியு அந்த இது என்னென்ன கிடைக்குறது வந்துட்டு
ம் போச்சுக்கே நா நீங்க சொல்றது புரியுது சொல்றது புரியுது ஆ என்னன்னு எல்லாட்டையு கேட்டுட்டு
சேரிமா ஓகே ஆ ஆ சேரி பார்த்துட்டு கால் பண்ணுங்க நானு ஏது டீட்டெயல் தெரிஞ்சா கால் பண்றே சரிம்மா ஆ ஓ ஓகே பாய் உ